ஹலோ
ம் ஹலோ ம் சொல்லுங்க என்ன வேணு உங்களுக்கு
குட்மார்னிங்
ஹோ நோ இங் இங்கிலீஷ் பேச கூடாது புரியுதா தமிழ் நாங்க வந்து நாங்க வந்து தமிழ் வாய்ஸ் வாய்ஸ் அ எடுக்குறோ
வணக்கம் ஐயா
அ வணக்கம் ஐயோ வா ம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன
என் பெயர் ஜனனி
அப்டி எல்லா இல்ல நீங்க வந்து பேசற மாரியே எப்டி நீங்க நார்மலா எப்டி பேசுவிங்க
ஓகே
ஆ அந் அந்த மாரியே பேசுங்க ஓகே வா தூய தமிழ்ல போயிட வேணா அ பசங்களுக்கு வந்து தூய தமிழ் புரியாது ஓகேவா அது நீங்க வந்து கொஞ்ச கொஞ்சமா வந்து கத்து குடுக்குபோது அப்பறோ புரிஞ்சுப்பாங்க
ஓகே
நீங்க மொதல்ல வந்ட்டு அவுங்க லாங்குவேஜ்லயே வாங்க
ஓகே
அம் சொல்லுங்க உங்கள பத்தி
எ பேர் வ ஜனனி
ஓகே நல்ல நேம் ஆனா அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வஷ்டாங்க செரி விடுங்க செரி சொல்லுங்க
ஓகே நா வந் து பி ஏ தமிழ் படிச்சிருக்கே
பி ஏ தமிழா பி ஏ தமிழ் எங்க படிச்சீங்க
நா வந்து ஜான் டூவி காலேஜ் சொல்ட்டு பண்ருட்டில படிச்சே
ஓகே
ஆ சோ
அப்றோ வேற என்ன மேல என்ன படிச்சிருக்கீங்க
ஆ அதுக்கப்பறோ வந்து எம் பி ஏ லிட்ரே அது என்ன பண்ணுவாங்க தமிழுக்கு லிட்ரேச்சர் தான பி ஏ லிட்ரேச்சர் அதா ஃப்பி அ பி ஏ லிட்ரேச்சர் ஃபினிஷ் பண்ணிருக்கே
ஓகே
ஸோ அதனால தா இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனு சொன்னாங்க அப்பறோ தமிழ் டிபார்ட்மெண்ட்கு வேகன்சி இருக்குனு சொன்னாங்க அதா
யார் சொன்னாங்க எது மூலியமா வந்தீங்க ஆட் மூலியமாவா இல்ல இன்ஸ்டாகிராம் ஓ ஆட் இன்ஸ்டா எப்டி அந்த மாரியா இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்
அட்வர்ட்டைஸ்மெண்ட் பாத்தே
ஓ அப்டியா
ம்
ஓகே ஒனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல்லா எப்டி
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நா இப்பதா காலேஜ் முடிச்சு ஒன் இயர் ஆவுது சோ நா நறைய ஜாப்ஸ் தேடிட்டுருந்த இப்போ இது கடைச்சிதுன் சொல்ட்டு இதுக்கு வந்திருக்க
ஃப்ரெஷ்ஷரா நீங்க
ம் ஆமா
சேவ் ஆய்டு ம் சேரி உங்கள நா ஏ இந்த ஜாப்கு நா எடுத்துக்கணு
ஆ ஏன்னா வந்து எனக்கு இப்போதிக்கு சேல்ரி தேவ
அது இல்ல நா கேக் கே கேக்கற கேள்வி புரிதா
ம் அதா நீங்க ஏ எடுத்துக்குணுனா நீங்க எடுத்துப்பீங்ன்னா கண்டிப்பா நா வர ஒன்னும் பிரச்சன இல்ல
கண் அப்படி இல்ல மேடம்
ஓகே சார்
ஆ நா ஏ இந்த வேலைக்கு உங்கள எடுக்கணு இப்ப ஏனா வெளிய அவ்ளோ பேர் இருக்காங்க
பச்சிருக்க நா கம் கம்ப்ளீட்டட் பி ஏ தமிழ் அதனால நீங்க வந்து என்ன எடுத்துக்கணு
அப்படின்னு பாத்தா கூட வெளிய வந்து உங்கள மாரியே ஒரு கோடி பேர் முடிச்சிருப்பாங்க
அந்த கோடி பேரு வந்து நீங் குடுக்குற அந்த சேல்ரிக்கு வரமாட்டாங்கல்ல
அப்ப இல்ல நாங்க நல்ல சேல்ரி தான்மா குடுக்குறோ
ஓகே நாங்க வந்து ஒரு ஆ டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி
தௌசனா
புரில்ல
இருவத்தஞ்சு
ஆ டுவென்ட்டிஃபைவ் ஆ டுவென்ட்டிஃபைவ் தௌசண்ட் டூ தேர்டி தௌசண்ட்
ஓ அவ்ளோவா
அவ்ளோவா நீங்க நல்ல சேல்ரி தான சொன்னீங்க ப்ரொஃபசர்க்கு இதுவே கம்மி இல்ல
அது கம்மின்னு நீங்க எப்டிமா சொல்றீங்க நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஓகேவா நீங்க வந்து இப்பதா புதுசா இப்ப நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்க உங்க கிட்ட என்ன எப்படி சொல்றது உங்ககிட்ட என்ன தெறம இருக்கு பசங்கல எப்டி
ஒன் இயர் கேப் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அதுல நா நறையா பார்டைமா செஞ்சு நா வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என் கையில வச்சிருந்த
பார்ட் டைமா என்ன வேல செஞ்சீங்க எங்க செஞ்சீங்க
நா அது எதுக்கு சார் உங்களுக்கு
இல்லமா நீங்க பார்ட் டைமா செஞ்சீங்கன் சொல்றீங்க ஜாபு இந்த ஜாபு ரிலேட்டடா டீசிங் ரிலேட்டடா செஞ்சீங்களா இல்லேன்னா அதரு சர்வீஸ்ல அப்டி வேறெதோ வேல செஞ்சு
இல்ல சார் நா பார்ட் டைமா வந்து அந்த ஆ டெலிகாலிங்லல்லா வ வேல செ ய்வாங்ள அந்த மாரி செஞ்ச அப்புடி சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணோ சோ அதுலேயே எனக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் வந்துச்சு
ஒன் இயருக்கு இங்க இங்க பாருங்கம்மா ஒன் இயர்க்கு வந்து நீங்க தேர்ட்டி ஃபைவ் தா யேன் பண்ணீங்க நாங்க வந்து பர் மந்த்து தேர்ட்டி குடுக்குறோ பர் இயர் நீங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்க ஒன் இயர்க்கு
வொ வொன் இயர்ல ஒன் இயர்ல நா தேர்ட்டி ஃபைவ் தவ் ஆ ஒன் இயர்ல் ஒன் இயர்க்கு அந்த கேப் இருந்துச்சில்ல சார் அதுல நா மந்த்லி வந்து தேர்டி பைவ் தௌசண் நா ஆஃன் பண்ணன்னு சொன்னவோம்
ஓ அப்டி சொன்னீங்களா இல்ல வா இப்ப வந்து நாங்க வந்து டீச்சருக்கு ஆள் எடுக்குறோ ப்ரொஃபசர் ஓகே ப்ரொஃபசர்க்கு
ம்
ஆ அதுக்கு வந்து நாங்க சில பல குவா இதுவுல்லா எதிர்பார்ப்பெல்லா இருக்குல்ல இப்டி எடுக்கறவங்க ஏனா வந்து எங்ளோ எங்க காலேஜோட ச் குரோத் அ ஆ அதுக்கு நாங்க வந்து இப்போ வந்து நாங்க ஷார்ட் டேம் கோர்ஸ் வச்சு நாங்க போல மேடம் ஓகேவா நாங்க வந்து லாங் டேர்ம் கோல்ஸ் வெச்சி ரன் பண்றோ
ஓகே
ஆ உங்ககிட்ட வந்து வெள்ள அவ்ளோ பேர்க்காங்க அவங்ககிட்ட இல்லாத உங்க கிட் டதா பெஷிலி எப்டி சொல்லுவாங்க அத பெஷாலிட்டியா
சார் நா வந்து பசங்களுக்கு வந்து நல்லா புரியற மாரி டீச் பண்ணுவே அவுங்ளுக் டவுட் கேட்டாங்கன்னா ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி சொல்லி குடுப்பே
ஓகே
ஆ அவ்ங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணுவே
ஆ ஓகே
சோ அதனால ஈஸியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆயிடுவாங்க நம்ம கூட
ம் அப்பறோ அட்டாயச் ஆயிட்டாங்கன்னா நீங்க விளையாட்டா இருந்துட்டீங்னா
சார் நா விளையாட்டா இருந்தாலு அந்த படிப்புன்னு வரம் போது நம்போ ஸ்டிரிட்டா தான இருப்பே
விளையாட்டுன்னு வரதுக்கு அவுங்க தனியா வந்து பி டி ஆ ஆசிரியர்கள்லா இருக்காங்க ஆ அவுங்க வெளையாட்ட பாத்துப்பாங்க உங்களுக்கு வந்து சொல்லி குடுக்குற வேலைதா எக்ஸ்ட்ரா ரெண்டு வேலல்லா இல்ல புரியுதா
இல்ல சார் நாம வந்து விளையாட்டுனா அப்புடி இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கு நம்ப ஸ்ரிக்டா இருந்தாங்கன்னா பசங்கோ அய்யோ அவுங்க அந்த பீரியடிக்கு நம்ம போ கூடாது உங்க பீரிட எப்படியாச்சு கட்ட அடிக்கணுன் நெனைப்பாங்க நீ சொல்லவே வேனா காலேஜ் பசங்கனால அப்டிதா பண்ணுவாங்க ஸோ அதனால நம்ம விளையாட்டா விளையாட்டுங்கறதோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணு
அது புரியது நா இங்க வந்து நீங்க இந்த காலேஜ்ல நடத்துறவங்கள பாத்ததெல்லா நா பாத்துருக்கே இந்த மாரி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க கிட்ட ஏமாத்திட்டு சுத்துற பசங்களு இருக்காங்களே அதே மாரி ஸ்ட்ரிக்டா இருக்கறவங்க கிட்ட படிக்கிற பசங்களு இருக்காங்களே
அதே மாரி விளையாட்டா இருக்கவங்க கிட்ட நல்லா படிக்கிற பசங்களு இருக்காங்கல்ல
ஏன்னா இந்த மாரி பிரரெஷர்ல்லா நாங்க புதுஸா எடுத்துட்டு ஒர்த்தவங்க கிட்ட அவ்ளோ நாலேஜு இல்ல ஒரு அந்த டீச்சிங் ஸ்கில்லு இல்ல
சார் என்னோட ரெசியூம் உங்கிட்ட குடுத்துருக்கே அத பாருங்க நீங்
ரெஸ்சிம் ரெஸ்சியூம் வந்து ஒரு பேப்பர் தா புரியுதா உங்ககிட்ட இருக்குற ஸ்கில்லு தா எங்களுக்கு முக்கியோ
கேளுங்க நா சொல்றே
அது நா வந்து ஃபீல்டுல இருக்கே புரியுதா
ம்
ஆ அதுல இருக்கு எனக்கு தெரியுமா இல்ல ரெஸ்யூம் பேப்பர்ல இருக்குறத கேக்கற்துக்கா அப் இப்ப நா புதுசா வந்த உக்காரனு அந்த ரெசியூம்ல இருந்து கேப்பா
செரி சார் நீங்க வந்து எவ்ளோ சேல்ரி தா தரிங்க ப்ரஷர்ஸ்க்கு சொல்லுங்க
நீங் எவ்ளோ கேக்குறீங்க
சார் நா சொல்லிட்டே சார் என்னோட நா எக்ஸ்பெர்ட் பண்ணறது டு்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட்
ஆ நா டுவெண்ட்டி செவன் தரோ
என்னது சார்
டு்வெண்ட்டி செவன் தரோ
டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் தரீங்க
ஆ டுவெண்டி செவன் தௌசண்ட் தரோ
அப்றோ எதுக்கு சார் ஆர்க்யூ பண்றீங்க எனக்கு ஓகே
நாங்க வந்து இங்க பாருங்கோ நா வந்து சேல்ரிக்கு வந்து ஆர்க்யூ பண்ல
ஓகே
புரியுதா நா ஆர்க்யூ பண்றது வந்து பசங்களோட வந்து எதிர்காலந்தா எங்களுக்கு முக்கியோ புரியுதா
ம்
நீங்க ஏதாச்சு சேல்ரிக்காக எதையோ ஒன்னு எடுத்துட்டு பொயிட்டு அப்பறோ அவுங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே ஆ அதுக்கு வந்து நா தா பதில் சொல்ல வேண்டியது இருக்கு
என்னோட சப்ஜெட்ல யாராச்சு ஃபெயில் ஆனாங்கன்னா அது நா பார்த்துக்குறே என்னோட பொறுப்பா நீங்க விட்ருங்க
அ ஆ நீங்க சேல்ரி வாங்கிட்டு அப்பறோ நின்ட்டீங்களானா நா நாங்க என்ன பண்றது
சார் நா அப்டி விட மாட்டே சார் நீங்க பஸ்ட்டு நீங்க ஒன் மந்த் ஐ மீன் ஃபஸ்ட் செமஸ்டர் க்கு பாருங்க பாத்துட்டு அதுக்கப்பறோ நீங்க சொல்லுங்க
அப்டி சொல்றீங்களா
ம் ஆமா
செரி எவ்ளோ நாள் இங்க ஒர்க் பண்றதா ஐடியால இருக்கீங்க
புரியில
எவ்ளோ நாள் இங்க ஒர்க் பண்றதா ஐடியால இருக்கீங்க
சார் நீங்களே வந்து டுவெண்ட்டி செவன் தரேன்ட்டீங்க சோ எப்டியு நீங்க ஒன் இயர் ஐ மீன் ப்ரொமோஷன்ஸ்னு ஒன்னு இருக்கு
ப்ரமோஷன்லா எங்க காலேஜ்ல இல்ல ப்ரமோஷன் வந்து எப்டின்னா நீங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜு ஃபஸ்ட்டு எவ்ளோ குடுக்குறீங்கன்னு பாப் ப ஒரு செவன்டி ஃபைவ்னா இந்த இப்ப டுவென்டி செவன் இருக்கா ஆ செவன்டி ஃபைவ்லருந்து நெக்ஸ்ட்டு எய்ட்டி ஆச்சுன்னா டுவென்டி செவன்லருந்து ஒரு தேர்ட் டி மாறு அந்த மாதிரி தா உங்க ப்ரமோஷன்
ஆ ஓகே
ஆ
சோ அதுனால நா
நாங்க வந்து எல்லாத் தையுமே வந்து பேலன்ஸ்ல தா பாப்போ பசங்களு முக்கியோ எங்களுக்கு வந்து பிசினஸ் இது வந்து ஒரேஜ்
சர் காலேஜ் கோயிடா உமென்ஸ் காலேஜா
ஏய் அதுல என்ன ரெண்டுமே இருக்கு வந்து கோயேடு கோயேடு இருக்கு உமன்ஸ் வுமன்ஸ் தனியா இருக்கு ஏனா வந் து நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கோயெட் தா வேணுன்னு வாங்க நம்ம கிட்ட வந்து இதுவாருந்ததுனா நமக்கு வந்து அது போயிடு
ஆ
இப்ப வந்து அந்த அந்த பசங்களு வந்து நம்ம கிட்டதா வந்து படிக்கணு மார்க்கெட்டிங்
சரி என்ன கோயெட்ல போட்ருங்க சர்
ஏ கோயேட் எதுக்கு சொல்றீங்க அது வந்து எங்க விருப்போ
சர் ஏ இசர் இப்ப நா வா நான்தா அங்க போய் டீச் பண்ண போறே எனக் க்கான ஒரு இது கூட நா சொல்ல கூடாதா சார் என்ன கோயெட்ல போடுங்க
இல்லமா நா தா வந்து இப்போ வந்து கோயெடுக்கு வந்து உமன்ஸ் காலேஜ்தா வந்து இப்போ ஹையரிங் போயினு இருக்கு ஆ இப்போ வந்து நா எப்டி கோயெட்ல வந்து
நா வந்து எனக்கு ப்ரொஃபசரோட இது வேணா சார்
சரிமா இருமா ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது பேசிட்டு மறுபடியு லைன்ல வரே
ஓகே சார்
அப்டியே வெயிட் பண்ணுங்க